அங்க கேக்துங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ
அங்ட்டு விவசாயம்லா இருக்குங்களா உங்க வீர் சு உங்க ஊர் சைட்லா உங்க ஊர் சைட்லா விவசாயல்லா இருக்கா சிஸ்டர் விவசாயொ விவ
ஆமா வ மேக்சிமம் அதுதானா ஆ மேக்சிமம் அதுதா மேக்சிமம் வில்லேஜ் சைட் அன்றதுனால ஒரே அக்ரிகல்ச்சர் தா செய்றாங்க மேம் பீரிவியஸ்லா இப்ப வந்து கேரட்டு பீன்ஸு இந்த மாரி எல்லா மல்டிபிள் கா மிக்ஸ் பண்ணி, மிக்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரு ஒவ்வொன்னா போடுவாங்க மேம் ன்னு அந்த மாரி
விஜிடபிள்ஸா
ஆ வெஜிடபிள்ஸ் தா மேக்சிமம் போடுவாங்க எங்க ஏரியா பி ஓ எங் ந்த ஏரியல ஃபுல்லா வெஜிடேபிள்ஸ் தா மேம் தீ எஸ் செட் தா மேக்சிமம் ஃபேக்ட்ரிஸ் தா நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆ எஸ் மேம்
ஏன்னா கேரட்னாவே ஊட்டிலதா கேரட்டு வெளயுனு சொல்லுவாங்கல்ல
மா மா ஒ எஞ்சி எ ஃபேமிலேயே தெரிஞ்சு ஒரு ஃபேமில அஞ்சு பிரதர்ஸ் மேம் அஞ்சி பேருமே அஞ்சி பேருமே அவங்க அந்த தாத்தா காலத்துல ஒரு ஃபேக்ட்ரி வச்சி ஃபேக் த்ரீ ஷெட்டு மாதிரி வெச்சிருந்தாங்கணா
அப்பவே
ஏ ப் ஆ அந்த காலத்துலயே ஒரு பிக்கப்பு ஒரு ஜீப்பு தா இருக்கு இப்போ அந்த அஞ்சி ய் ஒரு பிக்கப்பு அந்த ஒரு ஷெட்டு மாதிரி வெச்சு ஃபேக்டரி வெச்சு இருந்த அந்த ஏஜென்ட் மாதி ஆ ஏஜென்ட் மாதிரி தா இருந்தாங்க ஆனா இப்ப அந்த அஞ்சு பேரு வளர்ந்து அவங்க பசங்கல்லா கல்யாண பண்ணிட்டாங்க ஆனா அந்த அஞ்சு பேரோட அந்த அஞ்சு பேரோட ஹார்ட் ஒர்க்ல அஞ்சு ஏரியால அஞ்சு ஃபேக்டரி வச்சிருக்காங்க
பாத்தீங்களா எப்டி வந்து குரோத் ஆயிருக்காங்க பாருங்க
அ அஞ்சு பிரதர்ஸ் வந்து அஞ்சு இடத்துல அது ஒரே இடத்துலல்லாம ஆ ஒவ்வருத்தரு ஒவ்வரு ஏரியால அ அவங்க கோல்டன் லீஃப் அவார்டு வாங்கியிருக்காங்க கோல்டன் தி அவார்டு வாங்கிருக்காங்க அ இப்ப அந்த பசங்களு இப்ப அதே ம் இப்ப அந்த அங்குள்ளோட பசங்களு இப்ப அதே லைன்ல வர பிஸ்னஸ் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் அங்கிளோட பைய டாக்டரு
டாக்டரு ஆ அப்டி சொல்லுங்க
பைய அந்த பைய டாக்ட்ரு அதுக்கு அடுத்தது ரெண்டு பேரு இதே லைன்ல இருக்காங்க
இந்த ஃபக்ட்ரிலி இது வந்து டீ பேஃக்டரிங்களா டீ துளா
டீ அ டீ பேஃக்டரி டீ எஸ்டேட் தான மேக்சிமம் இருக்கு
டீ எஸ்டேட்டா அதா கேக்குற
ஆ அ டீ ஃபேக்டரி அதனால அவங்க கோல்டன் லீ கோல்டன் டீ அவார்டு வாங்கியிருக்காங்க
இவங்க வந்து இப்போ இப்ப ஃபேக்டரின்னு வெச் வெச்சிகோங்களே இவங்களே அந்த அந்த தேயிலை வந்து விவசாய பண்ணி அங்க ஃபேக்ட்
இல்ல அப்டி அவங்கள்து அவங்களுது இருக்கும் இப்ப சின்ன சின்ன அ தோட்டோ வச்சிருக்காங்கலியா மேம் ஆ ஆமா அப்டி மொத்தமா வாங்கி ஃபேக்ட்ரி வச்சி அதுல இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க
எக்ஸ்போர்ட் பண்ணி இவங்க எதாச்சு அம் மனு ஃபேக்ச்சக்ரிங் பண்ணி அத எக்ஸ்
ஆ அது பண்ணுவாங்க இப்ப நல்லா ஃபாரின் லவல்க்குல எல்லா போயிட்ருக்காங்க
நீங்க இதுலதா ஒர்க் பண்றீங்களா
இல்லங்க நா டீச்சரா ஒர்க் பண்றங்க
டீச்சருங்களா சூப்பர் தா சூப்பர் சூப்பர் ஒரு டீச்சர் பையன பாத்தீங்களாங்க ஒரு டீச்சர் பையன பாத்தீங்களா போ முடியாதுன்னு சொல்றா
என்ன தா பண்றது அதனாலதா அவ நா போற ஸ்கூலுக்கே போடுல்ல மேம்
நீங்க எத்தன ஸ்டாண்டர்ட்க்கு எடுக்குறீங்க
நாங்க ஃபிஃப்த் சிக்ஸ்து
ஃபிஃப்த் சிக்ஸ்து மேக்ஸா இங்கிலீஷஸா என்னா சப்ஜெக்ட் ட் நீங்க இங்கிலீஷ் நீங்க பேசும் போதுல இருந்தே தெரிஞ்சிச்சு இங்கிலீஷ போட்டு விளாசுறீங்கன்னு
அப்டிய எல்லா இல்ல மே என்னா பெட்டு ரொம்ப ஒர்ஸ்ட் இல்ல இல்ல பிரைவேட் தா மேம் கவர்மண்ட் இல்ல
பிரே பிரைவேட் நாவே இல்ல சிஸ்டர் சேலரி ரொம்ப குடுப்பாங்க நம்ம படிச்ச படிப்பு இதுதா
ஆமா மேம் என்ன பண்றது கெடச்ச வேல செஞ்சுட்டு சந்தோஷமா அந்த ஏரியால போயிட்டு இருக்க வேண்டியதா
இப்ப நம்ம வேற க்கு போகவு முடியாது ஏன்னா நமக்கு இதுதா தெரியு
ஆமா இதுதா தெரியு வேற என்ன பண்ண முடியு இன்னொன்னு ஒரு எடத்துல செட் ஆயிச்சுன்னா அது அந்த எடத்த விட்டுப்
அது ரொம்ப கஷ்டோ அது இப்ப உங்களுக்கு தெரிதா உங்களுக்கே செட் ஆயிருச்சுன்னா நீங்க போறது ரொம்ப கஷ்டோ பையனுக் இப்ப அப்டித்தா இ
அப்டிய இப்டிருக்கோ அப்டின்னா எங்க இதுல வந்து ஒருத்தரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரே ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க
அவங்க பெரிய விஷயோதா
அக் அப்டின்னு அவங்க டக்குன்னு ஒரு ம் த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் முடிச்சு அப்ப எல்லா யாரு பி எட் இல்ல தானே மேம்
ஆமா ஆமா அப்பெல்லா கெடையாது
ஆ ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் முடிச்சது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாங்க காலேஜ் ஒரு டிகிரி அ ஒரு டிகிரி ஒரு ட்ரைனிங் முடிச்சு ஸ்கூலுக்கு வந்தாங்க ஸ்கூலுக்கு வந்துதா இன்னொரு டிகிரி பண்ணி பி எட் பண்ணி ஒரே ஸ்கூல்ல ஆ ஒரே ஸ்கூல்ல டொண்டி டூ இய டெண்டி டூ இயர்ஸா இருக்காங்கங்க பர்மனன்ட் எங்க ஸ்கூல் அந்த பிரைவேட்ல பர்மனன்டுன்றது இல்ல மேம்
ஆ பிரைவேட் ஸ்கூல் தான அது ஆமா ஆமா ரைட்டுதா ஆ எதோ சாலரி இன்கிரீஸ் பண்ணிருப் பாங்க
சேலரி வந்து இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏத்துக்கு மாரி பண்ணிட்டு இருந்தாங்க
ஓ சரி சரி
அ இப்ப வந்து பர்சன்டேஜ் அந்த மாரி பாத்தாங்க இப்ப வந்து ஒரு ஹை குக்கு மேல வந்ததுக்கு அப்புறோ புதுசா வர்றவங்களுக்கு நமக்கு டிஃப்ரன்ஸ் ஜாஸ்தி இருக்குல்ல மேம் ஆ அதனால வந்து என்ன பண்றாங்க ஆ அதனால இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தா போடுறேண்ணு பர்சன்டேஜு
உங்களுக்கு ஒரு டென் குடுப்பாங்ளா
ஏ அவ்ளோ இப்ப புதுசா வரவங்களுக்கு டென்னு மேம்
உங்களுக்கு அப்பன்னா ஒ அப்ப டுவென்டி
ஆமா மா
ஆஹ கு ஒரு அது ஏ கேக்குறே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஓரளக்கு நம்ம ஆ ஆ நம்ம மேனேஜ் பண்ணி பையன படிக்க வைக்குரு அந்த செலவு வெச்சுதானே எல்லா பண்றோ ஒரு நாள் ஃபுல்லா டே ஃபுல்லா அங்க போயிடுதுல்ல
ஆமா எங்க ஸ்கூல்ல வந்து அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க ஹெல்பரா இருந்தாலு சரி வாட்ச்மேனா இருந்தாலு எப்டி இருந்தாலு அவங்க கெழந்தைக்கு ஃப்ரீ
பிரி அப்ப நீங்க உங்க பையன அங்கயே சேத்துருக்கலாமே
அதுதா மேம் ஒரே விஷ்யோ நம்ம நாங்க வந்து ரொம்ப செல்ல குடுத்துட்டோ குட்டி சின்னதுல இருந்தே பாத்தானா நம்ம பின்னாடியே வந்துகிட்ருப்பா நம்பளு கிளாஸ் போ முடியாது
இல்ல இருந்தாலு இப்ப நம்ம அங்க போயிட்டோன்னு வெச்சுக்கோங்க இப்ப அங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸு எல்லாமே அங்க ரொம்ப இதுதானே இப்ப நீங்க எவ்ளோ வருஷமா அங்க ஒர்க் பண்றீங்க
நாங்க ஒரு டே மோ தென் அத டென் இயர்ஸ் ம
டென் இயர்ஸ்னா உங்களுக்கு நல்ல எல்லாத்தையு தெரிஞ்சிருக்கு இப்ப பையன சேத் தாலு நல்லா ஈஸி தானே அதுக்கு சொல்றே நானு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரு
பையெ ஐசி ஐசி போர்டு எங்கள்து மெட்ரிகுலேஷனு சிலபஸ் டிஃப ஆ சிலபஸ்ஸு டிஃப்ஃபர் ஆகு
சிலபஸு ஆமாமா கரெக்ட்டு
அ நம்ப எ நம்ப இதுல வந்து புக் பேக் கொஸ்டின்ருக்கு ஒன் வேட்ஸ்சு அந்த மாரி நெறைய குடுப்பாங்க நம்ப அது தா படிச்சி எழுதுனோ ஆனா அவ படிச்சது வந்து புக்ஸு ஆ அவ புக்ஸு அவ புக்க படிச்சு அவ ஓனா எழுதனு அந்த மாரி வந்துட்டா
அந்த மாரி ஆமாமா இது வந்து நார்மலா இப்பவு இருக்கறது தா
ஆ அதனால தா மேம் மாத்தறே
க்லா போவோ அந்த ல்ல வந்து எடமெல்லா விக்குறாங்ளா
ஆமா மேம்
எடம்ல்லா என்ன ரேட்டு போகுது ஒரு ஜென்ரலா தெரிஞ்சுக்லான் கேக்கறே ஒரு லேண்டு் வாங்கறோன் வெச்சுக்கோங்க
லேண்ட் இப்ப வில்லேஜ் சைடுன்னாலே இப்ப ஜாஸ்தி ஆய்ர்ச்சு மேம் அத விட இப்ப வில்லேஜ்லர்ந்து நெறைய பேரு இப்ப டவுனுக் போக ஆரம்பிச்ட்டாங்க அதுதா இப்ப எல்லா இப்ப பிரீவியஸ்ல அக்ரிகல்ச்சர் பண்ணீட்ருந்தாங் மேம் இப்ப வர பசங்கல்லா படிச்சிட்டாங்க
டவுன்ல ரே விக்குமா எடோ
விப்பாங்கன் என்ன விக்கிறவ்ங்க எல்லா இப்போ கே ப்ளைன்ஸ்லர்ந்து இங்க வந்து வாங்க ஆரம்பிஸ்ட்டாங்க அதனால என்னாய்ர்ச்சு இங்கயு ரேட்டு இங்கயு ரேட் ஜாஸ்தி ஆய்
ரேட்டு் எவ்ளோ இருக்கு ஒரு அப்ரக்ஸ்மெண்டா ஒரு லேண்டு் வாங்கறோன்னா
ஒரு ஒரு ஒரு சென்ட் அந்த மாரி வாங்ணுன்னா டூ லேக்ஸ் சொல்வாங்க மேம் டூ மோர்தென் டூ கூட சொல்லுவாங்க அது ஏரியா பொறுத்து
ஒரு சென்ட்டு அப்ப நா ஒரு வீடு கட்டி நல்லா ஒரு வீடு கட்டி குடியிருக்கணுனா எத்தன செண்டு தேவப்படு
ஆ அது ஒரு மூணு மூன்ரைக்குள்ள நம்ம வாங்குனா கூட கட்டி முடிக்கற்துக்குள்ள அந்த ரே அம்பது அம்பது அறுவது ஆய்ருங்க அந்தா மாரி ம்
அப்பா அம்பது லேக்ஸுடி ஏன்னு வெச்சுக்கோ நா அது ஜென்ரலா தா கேக் க்கிற எல்லா ஏரியாலுமே இந்த லேண்டோட இது வந்து எப்
வேல்யூ இன்க்ரீஸ் ஆய்ர்ச்சு மேம் அதுதா மேம் இப்ப ப்ரீவியஸு அதுக்கு காரணோ ப்ரீவியஸ்ல வந்து எல்லா அக்ரிகல்ச்சர் செஞ்சிட்டு ஊர்ல எல்லா செட்டில் ஆனாங்க இப் ப இருக்கிற பசங்க படிச்சிட்டாங்க
படிஸ்ட்டாங்க இல்ல அப்பிடி அப்பிடி கூட வச்சுக்கோங்களே இப்போ நீங்க சொல்ற மாரி வச்சிக்கிட்டோன் வச்சிக்கோங்க அப்பல்லா அகிரிகல்ச்சர் பண்றாங்கனா அப்ப என்னன்னா சிட்டில தா எடோ அந்த வெல விக்கணு ஆனா கிராமத் துல அந்த எடோ விக்கிது விவசாய பண்ற எடமு கூட விக்கிது
ஆனா அது அவுங்க கீழர்ந்து ப்ளையன்ஸ்லர்ந்து வரவங்கதா இங்க வாங்கிட்ருக்கா இங்க இருக்கறவ யாரு செய்யற்தில்ல
விவசாயோ பண்றாங்க அங்கேர்ந்து வந்து இங்க
ஆ இப்ப இன்னோன்னு என்னாய்ருச்சுன்னா இப்ப பையனுக்கே டூ லேக்ஸ்சு ஹாஸ்டல்க்கு மன்த்லி சீ ம ஒன் இயர்க்கு ஒன் லேக் இந்த மார் பே பண்றாங்கன் வெய்ங்க இப்ப பேர இப்ப பேரண்ட்ஸ் என்ன பிளான் பண்ணீட்டாங்க ஒன் இயருக்கு அவனுக்கு ஒன் லேக்கு கட்டி அவ ஹாஸ்டல் சாப்பாடு சாப்ட்டு அவ சப்பர் ஆகற்த்துக்கு புரிதுங்ளா அப்பிடிதா பண்றாங்க வீடு எடுத்து போய்ட்டாங்கன்னா அவனுக்கு அங்க கட்ற ஒன் லேக்கு வந்து ஆமா அங்க அந்த ஒன் லக்ல வந்து அவ எல்லா இது பண்ணிக்கிறா
வீட்டு சாப்பாடு கெடச்சிரு
அ இவங்களு அங்க இருந்து வேற வேல அ வேற வேல பாக்குற மாரியு பாத்துக்கலா
பாத்துக்கலா கரெக்டு தா இல்ல
அ அந்த மாரி ப்ளன்ல உள்ள போய்ட்டு இருக்காங்க இப்போ
இது நல்ல ஐடியாவா இருக்கே பேசாம வீடு பக்கத்துலே ஸ்கூல் பக்கத்துலே வீட ஷிப்ட்டு பண்ணிர வேண்டியதா பையனுக்கு ஈஸியா இருக்கு அந்த பிரச்சன
ஒன் லக் கட்டி அவனு ஃபுட் சரியில்லாம சஃபர் ஆகி அதுக்கு இங்கே பாக்கலா மம் இந்த டூ இயர்ஸ் முடிக்கிட்டு காலேஜ்ல பாத்துக்கலா
அப்டி சொல்றீங்ளா ஆமா ஆமா
காலேஜ் அவ டூ இயர்ஸ் ஆஸ்ட்டல் லைஃப் எல்லா பிரக்டிஸ் ஆகட்டு
ஆமாமா கரெக்ட்டு தா கொஞ்ச நாள் போய்ட்டு இருக்கட்டு அப்பதா அவனுக்கு புரியு
ஆ ஒரு ரெண்டு வருஷோ ஹாஸ்டல் லைப் எல்லா செட்லாயி வந்ததுக்கு அப்பரோ அப்பரோ வெண்ணா பாத்துக்கலா ஓ ஓகே மம் ஆ ஓகே மம் சாப்டு வாங்க ஓகே சாப்டு வாங்க ஓகே
ஏய்